ஹலோ
ஹாய்
நீங்க உங்க நேம் என்னங்க
நேம்ல்லா வேண்டாங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க உங்களுக்கு இன்ன ஹாபீஸ் எதாச்சி வீட்ல என்ன பொழுதுபோக்கு டிவி சீரியல்ஸ் பாப்பீங்களா
மார்னிங்க இல்லைங்க மார்னிங்க சாப்புடும்போது கொஞ்ச நேரோ சிரியல் பாப்பாங் அப்புறோ சிரியல் பத்த முடிஞ்சதும் நம்ம வீட்டு வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதா வீட்டு வேலையே மார்னிங் கொஞ்சோ பாத்துட்டு சாப்புட்டு அதுக்கப்புறோ வீட்ல இருக்கிற வேலைல்லா கொஞ்ச கொஞ்சமா செஞ்சு ஒன்னு ஒன்னா செஞ்சு முடிக்குபோது ஸ்கூல் பசங்க வந்துருவாங்க
அப்பிடியே டைம் முடிஞ் சிருது நாள் முடிஞ்சிருது உங்களுக்கு எப்பிடி சீரியல்லெலா கண் டினியுசா பாப்பீங்களா இல்ல
இல்ல இல்லைங்க ரொம்பெல்லா இன்ட்ரெஸ்ட் கெடையாது டைம் கிடைச்சா பாப்பன் அதுல வேற என்ன சொல்றது அதுல வேற காஸ்டியூம்ஸ் எந்த மாரி சாரீஸ் இந்த மாரி பாத்து கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு
ஆமா எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல
ம் ம்
அ சும்மா பாட்டு கேடப்பே எப்பியாச்சு பாப்ப அவ்ளவுதா
ம் ம் ம்
படல்லா நல்ல பாப்பீங்களா இன்டரஸ்ட் இருக்
படல்லா பாப்பாங்க இந்த பச இவங்கல்லா வீட்ல இருந்து சோட்டா பீமு அது இதுன்னு கேம்ஸ் அத ஏ பாத்து பத்து நானு அப்பிடியேத விட்டறது கண்டுக்குறதில்ல எதோ ஒரு டைம் நியூஸ் பாப்பே அ சீரியல் கொஞ்ச நேரோ பாப்பேங் அப்புறோ ஆஃப் பண்ணிருவேங் அப்புறோ ஈவினிங் வந்தா பசங்க படிக் படிக்கிறது எழுதுறது ஸ்நேக்ஸ் சாப்படுறது சாப்படுறது சமைக்கிறது நேரம் போறதே தெரியாதுங்
இல்ல ஆமா ஆமா இல்ல சீரியல்னா என்ன மாரி சீரியல் பாப்பீங்க அ நறைய சீரியல் இருக்கு ராமாயணோ அந்த மாரியா இல்ல வந்து விஜய் டிவி சன் டிவில்லஸ் வர சீரியல்ஸா
அ சன் டிவில வர சீரியல்ஸ் பாப்பேங்
சேரி சேரி
அப்புறோ இந்த கலைஞர் சேனல்லால் இந்த அ லாஸ்ட் இயர் அந்த சன் டிவில பற சீரியல் எல்லா போடுவாங்க ரொம்ப வருஷத்துக்
அதா அதுதாங்க நீங்க சொல்றது வந்து ரொம்ப பேமஸ் தான சீரியல வந்து திரும்ப போடு ஒளி
ஆ மறு ஒலிபரப்பாகு அந்த மாரி பாப்பங் அது கொஞ்சோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இப் போறதெல்லா அந்தம்
உண்ம உண்ம
அது கொஞ்சோ நல்லாருக்கு
ம்
ப்பீங்களா
அவ்ளோ பெரிய இன்ட்ரஸ்ட் இல்ல சீரியல்ல
அ ஆமா
அ கொஞ்சோ நல்லா ஜோக்கா இருந்துச்சுன்னா பாப்ப இல்லன்னா பாக் பாக்க மாட்ட ம்
பசங்கல்லா பாப்பாங்களாங்க டிவி
பொம்ம கார்டூன் அதுக்கே ரெண்டு பேர் அடுச்சுப்பாங்க ரெண்டு பேரு பாக்குறதுனா பொம்ம படந்தா அதுல எந்த பொம்ம படோம் பாத்தா என்ன ரெண்டு பேர் இதா வேணு இந்த சேனல்தா வேணு அந்த சேனல்தா வேணுன் அடுச்சுப்பாங்க
ஆ ஒர் ரெண்டு வீட்ல ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு சென்னல் தா பாக்க முடியு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒன்ன தா பாக்க முடியிங் இவங்களுக்கு அப்டி கெடையாது எந்த பொருள் வாங்னாளு ஒண்ணு அது ஒடஞ்ச பொருளாவே இருக்கணு அதா ஒருத்தர்க்தா வேணும்
நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம நா ஒத்துக்குற
சைக்கிள் வாங்கனா ரெண்டு பேருத்துக்கு ஒரே மார் இருக்கணு கொஞ்சோ கூட கலர் டிஃப்ரெண்டோ சேஞ்சஸோ கெடையாது இருக்கக் கூடாது இருந்தா அவ்ளோதா அதுதா வேணு இதுதா வேணுன் சண்ட வந்துரு எந்த பொருள் வாங்குனாலு ஒரே மாரியே வாங்கிரனு ரெண்டு பேர்த்துக்குமே
ஆமா நீங்க சொல்றது வந் து உண்ம இல்லன்னா ஒரே சண்ட வீட்ல சண்டதா நடக்கு ஹலோ ஆமா உண்மதா
பாவங்க ஆ அம்மாக்கெல்லா ம் என்ன சொல்றது இதெல்லா பா ஏத்துக்கிட்டு கூடயே எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்துக்கிறாங்க ஆனா அப்பாவ கொஞ்ச நேரோ பாத்துக்கோங்க இத பண்ணுங்க அப்டின்னு சொல்லி விட்டா அவங்க என்ன சொல்லுவாங் கன்னா இப்பிடிதா பாத்துக்குவீங்களா இப்பிடிதா என்ன நாமதா அவங்கள எல்லா சொல்லி சொல்லி வளக்கற மாரி நம்மளுடைய மைண்டு செட்ட அவங்கள வெச்சிருக்கிற மாரி சொல்லுவாங்க
ஆ புரியுது புரியுது ம்
ம்
இப்ப நம்பள வள த்த மாரி நம்ப அம்மா அப்பா வந்து நம்ம பசங்கள வளக்க மாட்டேன்றாங்க செல்லங் குடுக்குறாங்க
தாத்தா பாட்டினாவே ஒரு செல்லந்தா ஏன்னா அவங்க ஏன்னா அப்பா அம்மா சொல்றத விட தாத்தா பாட்டி வேணுங்கறது வாங்கி குடு ப்பாங்க சொல் பேச்சு கேப்பாங்க தாத்தா பாட்டி சொன்னா கேப்பாங்க அம்மா அப்பா கேக்க மாட்டாங்கல்ல உங்க வீட்ல எல்லா எப்படிங்க யாரு அப்பா செல்லோ யாரு அம்மா செல்லோ கொழந்தைங்க
நா சும்மா டம்மிதாங்க ரெண்டு அப்பா செல்லந்தா
அம்மா டம்மி அப்பிடிங்கிறீங்க
ஆமா அப்பாதா அவுங்களுக்கு இல்ல அம்மாதா அவுங்களுக்கு ரொம்போ அப்பாதா அவங்களுக்கு ரொம்போ புடிக்கு ஆனா நைட்டு தூங்கறதுக்கு மட் டு அம்மா வேணு மத்தபடி ஊர் சுத்த ஸ்நாக்ஸ் சாப்ட அதுக்கெல்லா அப்பா அப்பா அப் பா அப்பா
ஹ எங்க வீட்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒர்த்தரு அம்மா செல்லோ ஒர்த்தரு அப்பா செல்லோ
நல்லது நல்லது அதுக்கு அடிச்சுப்பாங்களா சண்ட போட் கொடுப்பாங்களா
அதுக்கு சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஒன்னு அப்பா கிட்டயே தூங்கும் ஒன்னு அம்மா கிட்டயே தூங்கும் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் அடிச்சக்க மாட்டாங்க ஏது ஏதோ டைம் மட்டும் சண்டை போடுவாங்க நான் தான்டா தூங்குவவேன் அப்டிண்டு நான் தாண்டா தூங்குவேன் அப்படின்னு வெளிய போனா போன் பண்ணி பேசுவாங்க எனக்கு அது வாங்கிட்டுவப்பா இது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாட்ஸ்ப்ல மெசேஜ் பண்ணுவாங்க உஹம் அப்புறங்க அப்புறம் என்ன விஷயம் இருக்கு
அப்புறம் உங்க ஊர்ல பண்டிகைகலாம் எப்படி கொண்டாடுவீங்க நீங்க இந்த
எங்க ஊர்ல ஹ நாங்க இருக்கிறது சிட்டியில கிராமத்துல எல்லாம் அஹ் அந்த அளவுக்கு என்ன சொல்றது இப்பல்லாம் அதிகமா எது கொண்டாடுறது இல்லைங்க அந்த தீபாவளி பொங்கல் மட்டும் தான் நல்லா கொண்டாடுவாங்க மத்த பெஸ்டிவல்ஸ் எல்லாம் அதிகமா கொண்டாட மாட்டாங்க அது அஹ் தீபாவளி பொங்கல் தான் செலப்ரேஷன் நல்லா இருக்கும் புது ட்ரெஸ் எல்லாமே புதுசா இருக்கும் அது வீடே கலகலனு இருக்கும் புது ஸ்வீட்டு புது ட்ரெஸ் பட்டாசு எல்லாரும் ஊர்ல இருந்து வருவாங்க
உண்மைதான் நீ உங்களுக்கு இங்க வந்து இந்த பஸ்ஸு ட்ரெயினு அதுல போயிருக்கீங்களா பசங்களை கூட்டி எது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காரு ரொம்ப பிடிக்கும் கார்ல பெரியும் அதிகமா போவான்
ம்
உஹம் ரெண்டு பேத்துக்குமே கார்ல போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கார் பார்த்தாவே போகணும்னு நினைப்பாங்க ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின் இன்னும் போனதே இல்லை
ஆ சேரி சேரி சேரி
மத்தபடி காரு பைக்குன்னா ஏறிடுவாங்க ஜாலியா வேடிக்கை பாத்துட்டு போலாம இல்லை வெளிய கார்லயும் பைக்லயும் போனா ஏதாவது அப்பா எதாவது வாங்கி குடுப்பாரு நாம அந்த மாதிரினா வாங்கி கொடுக்க முடியாது கையில நடக்க வச்சு கூட்டிட்டு போனா வர மாட்டாங்க
ஆமா உண்மை நீங்க சொல்றது உண்மைதான் ப பசங்களை வந்துஹ நீங்க ஒரு இது வச்சிருப்பீங்கல்ல ஒரு கலெக்டராக வைக்கிறேன் நான் பண்றேன் அந்த மாதிரி ஏதாச்சு வச்சிருக்கீங்கள
உம் இ பெரியவனை ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு சின்னவன டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது
அதுவு உண்மைதா நம நினைக்கலா ஆனா டாக்டர் எல்லா நம்ம இதுக்கு கொஞ்சோ ஜாஸ்தி
அ டாக் டாக்டர் எல்லா அதெல்லா ஆ கனவல கூட நெனைக்க முடியாது இருந்தாலு ஒரு அ ஒரு ஆச இருக்கு மனசுக்குள்ள அதெல்லா நடக்குமா நடக்காதா நாம இருக்கிற ரேஞ்சுக்கு டாக்டர் எல்லா ரொம்ப பெரிய லெவல் பாக்கலாங்க அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணத்திலயே விட்டுறோ ஏதோ ஆ அவங்க ரேஞ்சுக்கு அவங்க நல்லபடியந்தா ஓகே நீங்க
ஆமா நீங்க சொல்றது வந்து உண்மதா நம்ப நெனக்கிறோ அப்புறோ எல்லாரு டாக்டரு இன்ஜினியர் ஆயிட்டா மத்த தொழில்லா யார் செய்றது அ இப்ப ஒவ்வொரு கொழந்தைக்கு ஆமா ஒவ்வொரு கொழந்தைக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு இல்லையா ஒன்னுத்துல ஸ்போர்ட்ஸ் இன்ரெஸ்ட்டா இரு போன படிப்பு ஒன்னு ஆவரேஜா இருக்கு ஒன்னு ஸ்கேட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு வாலிபால் ஃபுட்பால்ல
பெரிய நல்லா ஸ்போர்ட்ஸ் வெளையாடுவா
ஆ நல்ல விஷய நல்லா அவன என்கரேஜ் பண்ணுங்க
நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்ல ஆடுவ ரன்னிங் நல்லா பண்ணுவா எல்லா ஸ்போர்ட்ஸ்மே கொஞ்சோ நல்லா கேர் பண்ணி நல்லா வெளையாடுவா ஆனா அவ படிக்கிற ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அதிகமா இல்லை ம் ம் அப்படியே டல் ஆய்டும் அவ கொஞ்சோ பெரிய பெரு பெரியவ ஆகாக அப்டியே படிப்பு வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் டல்லாயிரு நெனக்கிறேங்
உண்மதா நீங்க சொல்றது உண்மதா
கொஞ்சோ சின்னதுலேயே ஆ வளர வள வளர ஸ்போர்ட்ஸ்யும் கொஞ்சோ வளத்து எடுத்ததா நல்லா இருக்கு அதுக்கு இவன் கொஞ்சோ வளந்ததுக்கு அப்புறம் மடி கொன ஸ்போர்ட்ஸ்ல கொன விட்டோம்ன்னா பாதியிலே கொன சேத்த மாரி இதுலயு இருக்க முடியாம அதுலயு இருக்க முடியாம
உண்மதா நீங்க சொல்றது
ம் ம்
இந்த மாரி இல்ல படிப்பு வந்து மின்ன மாரியே இல்ல
ஐயோ என்னங்க எல்லா என்ன அதுயு இதயு எத்தனத்தாங்க அந்த மண்டையில பொடுத்து திணிக்கிறதுன்னே தெரியலங்க எல்லாத்தையு இப்பவே படி படி நம்ம சொல்லி தரோ நாம இந்த மாரி படிச்சுப்போமான்னு தெரல நம்மளுக்கு யாரும் இந்த மாரி சொல்லியு தரல அப்பெல்லா யாருங்க சொல்லி கொடுத்தாங்க எதோ நாமளே படிச்சு வந்தா வர வேண்டியதா ஆனா இப்போ நாம வந்து நம்மளுக்கு அல் தெரியுதுன்னு சொல்லி அவங்க புடிச்சுட்டு டார்சல் பண்றோ ஆ ம் பரவில்லை ஆ ன் அவங்களுக்கு தெரியிற மாரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க நல்ல ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டு குடுக்கணு ஹெல்தி ஃபுட் சாப்பறதே கெடையாது
ஆமா ஹெல்தி ஃபுட் தா ரொம்ப நல்லது
ம் எப்பவாவது இந்த ஜங் ஃபுட்தா கேட்பாங்க
ஜங்க் ஃபுட் நறையா குடுப்பீங்களா நீங்க வீட்ல
வீட்ல குடுத்து இன்னு அளோ பண்றது இல்லீங்க ஸ்கூல்ல அலோவ் கெடையாது ஜங் ஃபுட்
ஆமா ஆமா அது சாப்ட்டு டாக்டர் கிட்ட போறதுக்கு பேசாம ஹெல்த்தியா சாப்ட்டு நோய் இல்லாம இருக்கலாமே
பெரியவனுக்கு டான்சில் கொஞ்சோ இருக்கேங் அதனால கொஞ்சோ ஃப்ரூட்ஸ் அதிகமா குடுத்தா இப்ப பாருங்க இப்ப அது கோல்டு வந்துருச்சு ஆல்ரெடி ம் டுமாரோ எப்புடி எந்திரிக்க போறான் தெரியில இதுல வேற நா இன்னிக்கி போட்டேக்குன் சொல்லி கேக் எல்லா கொஞ்சோ சாப்ட்டாங் அதிகமா ஃப்ரூட்ஸ் கொஞ்சோ சாப்ட்டாங் இந்த வீட்லயே நல்லா கிரேப்ஸ்ஸு பனானா